ஹலோ
ஹலோ
ஹலோ
மேடம் வணக்கம் நல்லாருக்கீங்ளா
வணக்கம் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே மேடம் சாப்ட்டீங்ளா சூப்பர் மேடம் இன்னக்கி என்னா ஸ்பெஷல்
இன்னைக்கி இட்லி தக்காளி சட்னி
சூப்பர் மேடம் நா இனிமேதா சாப்பிடணு
ஓ மணி ஆயச் உம்
ஆமா இன்னு கொஞ்ச நேரத்துல நானு சாப்ட்ருவே
ஓகே நாங்க செவன் செவன் தேர்ட்டிக்குள்ள சாப்பிடுருவோ
ஓகே சூப்பர் மேடம் அதுதா மேடம் ஆக்சுவலா கரெக்டு அந்த ஒரு டைமுகு வந்து நம்ம சாப் சற சாப்பிட்டு சீக்கிரம் படுத்து சீக்கிரமா நம்ம எந்திரிச்சா வந்து பார்த்தோம்னா நம்ம உடம்பு வந்து அதுக்கேத்தா ல கொஞ்ச ஹெல்தியா இருக்கு
உம் கண்டிப்பா
சொல்லுங்க மேடம் இன்னைக்கு நாளு எப்படி போச்சு உங்களுக்கு
இன்னைக்கி கொஞ்சோ நல்லாதா போச்சு பிசியா போச்சு ஒர்க்
ஓ சரிங்க சரிங்க
கொஞ்ச வேல
புரியுது
அதனால எப்படி காலையிலயிருந்து
ஓ புரியுது புரியுது மேடம் நீங்க பெட்டு எது வச்சிருக்கீங்களா மேடம்
இல்ல இல்ல
பெட் மார்க்கெட்டுக்கு ஏது போயிருக்கீங்களா
இல்ல ஆக்சுவலா நானே வச்சிரு வீட்டுல வச்சிருந்தே இப்போ கொஞ்ச வருஷம் இப்ப ஒரு ரெண்டு மூணு மூணு வருஷமா நா இல்ல எங்கிட்ட
ஓ என்ன மேடம் என்ன பெட் வச்சிருந்தீங்க
நான் வந்து பேர்ட்ஸ் வச்சிருந்தே இது ஆப்பிள் கண்ணூருன்னு சொல்லுவாங்கல்ல பைனாப்பிள்ஹ ஆப்பிள் கண்ணூருன்னு நினைக்கிறே பைனாப்பிள் கண்ணூரா ஆப்பிள் கண்ணூரா அது பேரு கலர் கலர் ரா இருக்கு மேல
ஆமா
குட்டியா இருக்கு அதன ஒரு வச்சிருந்த அது எப்படின்னா அ அதோட அது பிறந்ததுல இருந்தே அப்படியே வாங்கிட்டே அது ஆக்சுவலா ஃபோர் தௌசண்ட் ஒன்னு ஆ ஆமா அவ வாங்கன அது வந்து ஒரு மூணு வச்சிருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கு அது பயங்கரமா இருக்கு நம்ம வீட்டு நம்மட்ட செல்லமா இருக்கு அது பேரு சொல்லி பேரு வச்சிருந்தோ பேரு சொல்லி கூப்பிட்டு அது நம்ம லிசன் பண்ணு நம்ம என்ன பேசுரோம்னு கேட் கு
ஓ புரியுது மேடம்
அது மட்டு வளத்தன ஓ க் கிளி ஒண்ணு வளர் த்துன அப்புறம் அது எல்லாமே செட்டா வளர்த்தது கிளி மைனா ஆ இதுல்லாமே ஆ மைனா ஒண்ணு மைனா வந்து ஆக்சுவலா கீழ விழு ந்து கால் உடஞ்ருச்சு அதுக்கு கண்ணு தெரியல
ஓ புரியுது
கண்ணு தெரியாம போயிடுச்சா கீழே விழுந்துருச்சு போலாது குட்டில கண்ணு தெரியத போல அதனால அப்புறம் எங்க அப்பா அதை வந்து எங்க வெளியில இருந்து எடுத்துட்டு வந்திருந்தாரு அத இப்ப இப்பரைக்கும் எங்க அப்பா வளத்துட்டு இருக்காரு வீட்ல இருக்கு
சூப்பர் சூப்பர் மேடம்
சோ பேசும் நல்லா பேசும் ஆ ஆனா நம்ம ரிபீட் நம்ம நம்ம கிட்ட ரிப்ளை பண்ணாது அதுவா பேசிட்ருக்கும் நாங்க வீட்ல பேசி றோம்ல அதே அது அந்த கான்வர்சேஷன அது பேசிட்ருக்கு
பச்சைக்கிளி மாறி
அது என்னன்னா நானு எங்க எங்க அப்பா என்னய கூப்பிடுவாரு இங்க வாமா சாப்புல்லையா அப்டின்னு கேட்பாரு சாப்ட்டியா அப்டின்னு கேப்பாரு அப்ப அது அது வந்து அதுவா பேசிட்டு இருக்கு ஆ பாப்பா வா சாப்ட்டியா அப்டின்னு சொல்லி அது வா கேட்டிட்டு இருக்கோ அந்த மாரி ஒரு நாலஞ்சு வார்த்தைய
ஓ அதெல்லா ரொம்ப சூப்பர் மேடம் இதெல்லா வந்து நான் கேள்விப்பட்டதே இல் இல்ல நீங்க தான் எனக்கு இத சொல்றீங்க மைனாவ பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா நீங்க அத வளத்துருக்கிங்க அதெலா சு ப்பரா இருக்குல அதுக்லா என்ன மாரி சாப்பாட்லா மேடம் தருவிங்க மைனாக்கு அப்டின்டு அதுகு எதும் தனியா வெது இருக்கா
நா கடைல உள்ளதா நானு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிதா வாங்கி குடுப்போ ஆன்லைன்ல அதுக்குன் ஒரு ஃபுட்டேருக்கு அது ஆட்ரு பண்ணி அது வா அது வாங்கி தா குடுத்துட்ருக்கோ அது என்ன சாப்புண்ணுன் ஸ்டார்டிங்ல தெரியல
அதனால ம் என்ன பண்றது தெரியாம இப்ப கடைலியே போட்டு ஆட்ரு போட்டு அத அத வாங்கி தந்தோ அதேதா இப்ப வரைக் சாப்டுட்ருக்கு
ஒ பரவால்ல மேடம்
ம்
உங்ளுக் அந்த இந்த இது தெரியுமா பச்சைக்கிளி
அ இருக்கு
இப் வச்சிருக்கீங்ளா
வெச்சிருக்கு வீட்ல இருக்கு
அப்பிடியா ஏனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூல் ஒன் னோ வந்துந்துச்சு பச்சை கிளிய வந்து கொஞ்சு எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு இனிமே அத யாரு வளத்து
வளக்க கூடாதுனு ஆமாமா அது புடிச்சு கேஸ்லாங் கூட நெறைய பேத்துக் போட்டாங்கல்ல
ஆமா மேடம் நியூஸ்ல பாத்தே
ம் எங்கதுல வந்து அதுக்கு க கால் ஒடஞ்சிருக்கு அதனால அது அப்டியே கெடக்கு போமாட்டேங்குது
இல்ல அது நல்லது நீங்க அத என்ன சொல்றது சாப்பாத்தியே வச்சிருக்கீங்க இல்ல
அ
அதனால அது வந்து நீங் கரெக்ட்டாதா பண்ணிடுக்கீங்க நீங்க விட்டீங்கன்னா அது பாவ அது என்னாகுன் ப்ரோ சொல்ல முடியாது
ம்
அதனால அது நல்லதுதா நீங் வெச்சிருக்கிறது
அத அது நாங்க விட்டுட்டோ பறக்க சொல்லி ஏன்னா அந்த இத அப்ப வந்து பற்க்க சொல்லி விட்டோ அது அப்டியே வி வீட்டுக்குள்ளே அபே ஒடங்கின் ஓடிட்டு ஒடியாந்துட்ருக்கு போமாட்டேங்குது
செரி மேடம்
அத்தபடி எல்லா நா அதெல்லா நா வளத்திருக்கே இப்போ அது ஒரு அஞ்சாறு வருஷமாவே வளத்னோ ஆஃப்டர் மேரேஜி தா அத நா நா அப்ற அங்யே விட்டுட்டு குடுத்துட்டு வேற ஒருத்தவ்ங்க எ ப்ரெண்டுட்டே குடுத்துட்டு வன்ட்டேன் செர் நீ பாத்துக்கோ அப்டின் சொல்ட்டு
ஓ சூப்பர் மேடம் மேடம் எனக்கு ஒரு சந்தேகோ அதாவது என்னானு வந்து பாத்திங்கன்னா இப் ப்போ நம்ம அந்த காலத்துலல்லா வந்து இந்த புறாவிடு தூது இந்த மாறி வந்து லெட்டர்ல்லா வந்து பறவைகளோட கால்ல கட்டி உட்டு அது ஒரு எடத்துலருந்து இன்னொரு எடத் க்கு போய் குடுக்கறதல்லா சொல்றாங்களே இதலா உண்மயா
இல்ல அதல்லா கண்டிப்பா உண்மயாதா இருக்கு அப்டி இருந்தனால அந்த மாறி நா உன்னும் பாத்ததில்ல கேள்விப்பட்டதோட ருக்கு
அதா நா கேள்விதா பட்ருக்கே ஆனா நீங்க வளத்துர்க்கிங்க அதனால தா நீங்க எதூ அந்த மாறி எதுவு ட்ரை பண்ணி பாத்திங்களான் கேட் எல்லா கேட்டே
இல்ல அப்டி எதூ நா பண்ணதுல்ல இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளயே இருக்கனால ஆ அப்டியே பேயி அதுங்க கிட்ட வெளையாட்றது அது ஒரு நல்லாருக்கும்ல அது ஓக்கே மத்தபடி அந்த மாதிரி ல்லா எது ஆனா இன்னொன் என்னனா நா வாங்குன ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவ்தா ஒரு மூணாவ்து ஒரு குட்டி ஒண்ணு வாங்குனேன் அதுக்கு அதுக்கு முடியேல் ல அப்டியே பெறந்தவுட்னே வாங்கிட்டு வந்துட்ட ஃபீட் பண்ண நம்ப தா வந்து பண்ணனு அது அப்டி பண்ணிட்ருக்கு கொஞ்சோ கொஞ்சோ ரெக்கையெல்லா கொஞ்சோ மொளச்ச ஒடனே என்ன பண்ணிருச் சி வீட நா லாக் பண்ணிதா இர்ந்தே திடீர்னு என்னன்னா திடீர்னு அந்த கொஞ்சூண்டு கேப்ப தா இர்ந்துச்சு அதுல சல்லுன்னு பறந்து போயிடி ச்சி எங்க போனதுனே தெர்ல அப்றோ நா வெளில ருக்கவ்ங்ட்ட கேட்டே இது போனிச்சா போ அம்மா இந்த பக்கம் தா போச்சுனாங்க அப்றோ சேரின்ட்டு அந்த பக்க போய் பின்னாடி எங் ஆ எங்க தெருவுக் அடுத்த தெருவுல போய் பாத்தா கீழ ஆறு வேறருக்கு மே மேல பெரிய மரோ இர்ந்துது அப்றோ அங்க போய் நா கேட்டுட்டு ருந்தே எதாது வந்துச்சான்ட்டு அங்க போயி ஆ எனக்கு ஒரு அழுகயா அழுதுட்ட அழுதுட்டு ஒன்னே என்ன சொன்னே அதோட நேம் சொல்லி ஹாப்பி அதுக்கு பேரு நா ஹாப்பின் வச்சிருக்கே ஹாப்பி அப்டின்னதா கூப்ட்டே சடசடன்னு மேல அப்டியே மரத்துலந்து ஓடி வந்து என்ன எ சோல்டர்ல வந்து ஒக்காந்துருச்சு அது ரெண்டு டைம் அப்டி பண்ணுச்சு ரெண்டு டைம் அப்டி ஓடிடுச்சி அப்றோ ரெக்கய புடிச்சி புடி கட் பண்ணி கட் பண்ணி விட்டே அது வளர்றது நமக்கு தெரியமாட் மாட்டேங்கது அது பறக்கும்மோத் தா அது வளந்துர்ச்சோ அப்டின்ற மாறி இருந்ச்சு வீட்டுக்குள்ளே சும்மா இப்டி இங்கேருந்து அங் நண்ட வரும் தாவும் தீவு அப்டிதா தெரியு ஆனா மூ பண்றது அவ்வளோ இதா பறக்குறதுன்றது தெர்ல ரெண்டு தடவ அப்டி ஆயிடிச்சி ஆனா நா போய் எப்ப புடிச்ட்டே அத
அது அது ரொம்ப இந்த மாறி நம்ம வாய்ஸ்க் இதெல்லா வந்து கொஞ்சோ ஆ எனக்கே ஆச்சிர்யமாய்ச்சி நம்ப வாய்ஸு கேட்டு அது ஒன்னே நம்பட்ட வந்திருச்சு இல்ல அப்டின்ட்டு நா ரெண்டு மூணு பேர் கூப்ட்டோ கூப்ட்டாங்க யாருட்டயு போல நா மட்டு போய்ட்டு ஹாப்பி வந்துரு வா அப்டின் சொல்றே ஹாப்பி கம் ப்ளீஸ் கம் அப்டின்னோன்ன டக்குனு அங்கருந்து வந்து கத்திக்கிட்டே வந்து அப்டே சோல்டர்ல வந்து ஒக்காந்துருச்சு அந்த அது ரெண்டு டைம் அந்த மாரிந்துஞ்சு ஆ அ அது அது என்னால இன்னோ அது மறக் க்கே முடியாது அதோட இது ஆ ஆமா
எப்புடி மேடம் இப்ப நீங்க சொன்னிங்கல்ல அந்த பறவயோட அந்த ரெக் கயெல்லா நம்ம கரக்ட்டா கட் பண்ணம்னா பறக்காது அப்டின்றிங்க
அ அதுல்லா ஒண்ணு ஆகாது அது வீட்டுக் குள்ள நம்ப வ நுவ அது பறந்துருச்சுனா தான ப்ரச்சன இப்ப இ இன்னொன்னு ரெண்டு ஜோடியா வாங்கி விட்றது ந்தது அப்டிதா ஒண்ணு பறந்துருச்சு ஒண்ணு பறந்து போய் மூணாவது தெரு எங்கருக்குனே தெர்ல அங் அப்பறோ பாத்தா அது அதோட சவுண்ட வச்சே என்ன பண்ணுன இது கூட ஒண்ணு பேராருக்குல்ல அது அது க்யோ அதை தூக்கிட்டே போயிட்டே கைல அது போய் அத அதன சீண்டி விடும் போது அது வந்து கத்துற வச்சு அது அப்ப சிட்டுக்குக்காக கத்துச்சு அப்டி வச்சு அத புடிச்சுட்டு வந்தே அப்டி நம்ம கட் பண்ணமா விட்னா இப்டி பறந்து பொயிட்டா அதுக்கு இங்க வாழ தெரிய யாது வெளியில வந்து வாழ தெரியாது நம்ம கூடயே வாழ்ந்துருச்சுல்ல வெளிய போய் வாழ தெரியாது அதுக்கு சாப்புட தெரியாது அது செத்துரு அந்த ஒரு இதுக்காகதா அத நம் ப வந்து ரெக்கைய கட் பண்ணி நம்ம நமக்குள்ளயே வச்சுக்குறது வெளியில போய் வெளியில போய் அது பறந்துருச்சு நம்மள மாரி கிளி மாரி இது மாரி பிரிச்சுன்னா பரவால்ல இதெல்லா இது வந்து வேற நாட்டுடைய இதா இது இந்த பறவ
ஓ புரியுது புரியுது புரியுது அது எனக்கு புரி த்து மேடம் இல்ல இப்ப நீங்க வந்து ஒரு பறவய பத்தி வந் வந்து எனக்கு இவ்ளோ வந்து தெளிவா நீங்க சொல்லிருக்கீங்க வேற இது மாதிரி விஷயங்கள்லா வந்து பாத்தீங்கன்னா நெறைய னே இருக்குன்னு நா நெனைக்கிறே ஏனா இப்ப வந்து நீங்க வந்து பறவ வளத்துருக்கீங்க அதுக் நேம் ஏதோ ஒன்னு சொன்னீங்க ஆனா நீங்க வச்ச பேரு வந்து ஹாப்பி ஆனா இதுவே வந் து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்ஷியன் கேட்டு பெங்கால் கேட்டு இதே டாக்லயே வந்து பாத்தீன்னா அந்த அன் ஒன் நாட் ஒன் டால்மன்ஷென்ஸ் இந்த மாரி அந்த படோல்லா வந்துருக் டால்மன்ஷென்ஸ் டாக்ஸூ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ அரிய வகை மிரு மிருகங்கள் இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இதுவே வளக்குறாங்க பாம்பே வளக்குறாங்க நம்ம ஊர்லயே அதெல்லா வந்து என்ன சொல்றதுனே தெரியல இதெல்லா எல்லா வளக்குறாங்க ஆனா எல்லாமே வந் இது ஒரு புது விதமான ஒரு அனுபோந்தா நமக்கு தருனு நெனைக்கிறே
ஆமா ச அவுங்களோடக்கா சரின் சொன்னே
கண்டிப்பா அது அவுங்கவுங்களுக்கு தா அது புரியோ அ நா உங்களுக்கு கொஞ்ச நேரோ கழிச்சு அப்பறோ பேசட்டுங்களா எனக்கு ஒரு கால் இன்னொன்னு ஒண்ணு வந்துருச்சு ஒரு போன் வருது நா அப்பறோ உங்களுக்கு கால் பண்றே தேங்க்யூ மேடம்